ஹலோ வெய்
வணக்கம் தோழி பேசற்து கேக்குதா தோழி உங்குளுக்கு
கேக்குது தோழி என்ன நல்லா இருக்கறீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்குறே என்ன சாப்ட்டீங்க
நா இட்லி சாப்ட்டே தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா தோச சாப்ட்டே தோழி
செரிங்க தோழி இப்போ மதியான உணவுக் சாப்ட்டாச்சா ரெடி பண்ண
இல்ல ரெடி பண்ணு தோழி இப்பதா இது பருப்பு இப்பதா வெச்சின் வந்தே
ஆ
அது வே அது வேகணு அது செரி அப்புறமா பாத்துக்கலானு வந்தே
செரிங்க தோழி செரிங்க தோழி ஆ பருப்புக்கு ஆ சொல்லுங்க தோழி
நீங்க எங்கையாவ்து டூர் போயிருக்கீங்ளா
நானா நா ஒரு தடவ கொடைக்கானல் போயிருக்கே தோழி அதுக்கு அப்றோ வேற எங்க்யு போனதில்ல
போயிருக்குற தோழி பல்லா எல்லா எடொ பாத்தீங்களா
ஆ அது நா கல்யாணத்துக்கு முன்னாடி போனது ஒரு தடவ கல்யாணத்துக்கு அப்புற ஒரு தடவ போன ஆனா அது போய் ரொம்ப வருஷோ ஒரு எட்டு வருஷோ ஆயிட்ச்சி அத்னாலா எனக்கு கொஞ்ச ஞாபகோ இல்ல அது எங்கெங்க குணா குக போய்ருக்கே அப்புறமா வந்து அந்த அந்ந ஃபால்ஸ் வரும் பாத்தீங்களா அந்த ம தண்ணி ஊத் மழல இருந்து தண்ணி ஊத்துமே ஆ ஆ அங்க போயிருக்கே ஆனா கொஞ்சோ கொஞ்சோ எனக் ஞாபகோ இல்ல தோழி நீங்க சொல்லுங்க நீங்க எங்க போனீங்க
நா நா கூட கொடைக்கானல் போனே நல்லா எல்லா எடத்தையு சுத்தி பத்துரா டைமிங்தா கெடைக்கேல தோழி நாங்க போனதே வந்து தூங்குற தூங்கறதுக்குதா
ஆமா அங்க போயி நா ஆமா தோழி அங்க போன அங்க குளுர்க் எங்க நல்லா தூக்கந்தா வருது நல்லா தூங்கிட்டு செரியாவே பாக்கல கொஞ்சோ ஒரு இப்படி கால் வெச்சி அவ்ளோதா இப்புடி இப்புடி பாத்துட்டு திரும்ப கால் வெச்சின்னு அவ்வளதா அவ்ளந்தா போய் வந்தோ
நீங்க அவ்ளோ தூரோள் போய்ட்டு சுத்தி பாக்காம ஏ வந்தீங்க நம்ம போறதே எப்பையாவ்து தா அதவு நம்ம போய் நல்லா சுத்தி பாத்துட்டு சந்தோஷமா இந்து
எங்க இருக்கு இந்த கொழந்தைகள வெச்சிக்கிட்டு அங்க அங்க எங்க எட இருக்கு க்கு ஃபீட் பண்றதுக்கு இன்னா சுத்
ஆமா ஆமா அது என்னவோ உண்மதா கொழந்த வெச்சுக்குறவங்கல்லா அது ஒரு இது நா கொழந்த அழுவு த வெளிய போனதா அது கரெக்டா அழுவுங்க ஃபீட் பண்ணணு அது பண்ணு சொல்ட்டு வெளியே உக்காந்
ட்டாங்க ஆனா எந்து எங்யாத் வெளில போனோ வெச்சுங்க அப்பிடி எல்லாரு திரும்பி பாக்கற மாரி அழுவாங்க எதுவு நம்ம அவுங்கள கொடூற படுத்துற மாதிரி
அது அவுங்க வந்து உள்ளேயே இர்க்கறாங்கல்லயா தோழி அது வெளிய போனா அவுங்களுக்கு வந்து அவுங்களுக்கு எவ்ளோ அன்கம்பர்டபிளா இருக்குனு அவுங்களுக் தெரியாது நம்ளுக் தெரியாது அது அவுங்களால அது வாயத்தொறந்து சொல்ல முடியாது அதனால அவுங்க அழுவுறாங்க
இல்ல நம்பள்க்கு இந்த மாரி டெய் ய்லி யாராது தூக்கிட்டு சுத்த வெச்சா எப்டி நல்லா பா ஆனா இந்த இங்க கொழந்தைகளுக்கு என்னதான் தெரியல அழுதுனே இருக்குறாங்க
நம்மளு அப்பிடித்தா அழுந்து இருப்போ சின்ன வயசுல நம்மளு தெரியாது அவுங்களுக்கு வந்து அவுங்க எ இப்ப அழுவுறாங்க அதுக்கப்புறோ அவுங்களு அந்த மாரி தா நெனைப்பங்க நீங்க நெனைக்கிற மாரி
ஆமா ஆமா அதா அங்க போனோ குணா குக பாத்தோ சம்ம பயங்கரமா இருந்துச்சு அங்க பா சம்மையா இருந்துச்சி அந்த எல்லாரு இல்லே ஆ சுபாஷு
ஆமா அந்த படோ அந்த படோ வந்துச்சிங்களே அந்த குணா கொக மல அந்த இதுல மாட்டிப்பானே அந்த மஞ்சுமத பாய்ஸ் சொல்ட்டு அந்த அங் அங்கதானே அந்த படோ அத்னால அது பத்தி கூப்பிட்ருந்தாங்க போல ஆனா அந்த படோ பாத்திருக்கீங்ளா நீங்க அது அது பாத்தாலே அவ்ளோ பயங்கரமா இருக்கு நம்ப்ளு நம்ப்ளு போனா அது ஞாபகு வரு
இல்லது அப்டியே பேய் படம் பார்த்த மாதிரி ஒரு சிரிப்பாது
அது உள்ள வந்த அவங்க ஃப்ரெண்டு மாட்டிப்பாங்க அது எப்டி தூக்குறது அவங்கள எப்படி காப்பாத் ஆனா நிஜமாவே ஒரு ஆள் அங்க விழுந்தாங் வச்சங்களே காப்பாத் முடியாதுங்க
ஆமா இல்ல இல்ல அந்த படமே நிஜமா இருந்த நடந்திருந்த விஷயோ இது
ஆம ஆமா ந நெஜமா நடந்த விஷியந்தா ஆனா அத்னால்தா அது க்ளோஸ் பண்ட்டாங்க அது மூடிட்டு அந்த இது பண்ணிருக்காங்கள அத்னால்தா அந்த மாரி ஆ சொல்ட்டு யாரு வேற யாரு அங்க வில்ல கூடாது சொல்டு அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க
பேரே பயங்கரமா இருக்குல குணா குகை
ஆமா அந்த ஒரு படமு இந்த கமல்ஹாசன் நடிச்ச பட இருக்கு இல்லையா அங்க
இப்ப இல்ல வைஹ என்னா பண்றது அங்க அங் சி எடத்துல எல்லாரு கத்துறாங்க செரி நாமமட்டு ஏ சும்மா இருக்கனுன் சொல்லி நானு கத்துனே
ஆமா ஆமா எல்லாரு சேந்து கத்துங்க ஆனா யாரு வரமாட்டோங்க சுபாஷின்னு வரமாட் லங்க யாரு வர மாட்டாங்க
நம்ம இருக்கிற சுபாஷி கீழ விழுந்தாதா வருவா
ஆமா ஆனா நல்லா இந்துச்சுல ஆனா ஹைலைட்டே என்ன தெரிமா அந்த பாம்பு மாரி மரங்க இருக்குப்பா சம்யா இருக்குல அது
ஆமா ஆமா அந்த ஆமா அது ஃபோட்டோ எடுக்கலான் நல்லா இருக்கு அங்க ஃபோ நின்னு ஃபோட்டோ எடுக்கற்துக்கு நல்லா இருக்கு அது ஒரு மெமரிஸ் மாரி வெச்சிக்லா
ஆமா எல்லா வந்து பாம்பு மேல பாம்பு பாம்பு மேல பாம்பு படுத்து மாரியே ஒரு ஃபீலிங் நல்லா இந்துச்
ஆமா நாங்க போகும்போது இந்த மழ வர ஆர மல சிசன்ல போனோ ஓ மழ ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பாத்தா இந்த கொரங்குங்க இருக்கு பாத்தீங்ளா கொரங்குங்கல்லா அதிகமா சேட்ட நம்ம எது வாங்கி வெச்சாலு அது தூக்கிட்டு போறதிலேயே இருக்குதுங்க அந்த கொரங்குங்க
நாங்க போகும்போது கொரங்குல்லா திசப்படல மனுஷங்க தா திசப்பட்டாங்க
ஆமா நீங்க ஆமா இந்த கோடை காலத்துல போனீங்களா நீங்க
ஆமா கோடைகாலத்துல ம்மா சமம்மா வெயி நாங்க அ இல்ல இல்ல நாங்க வந்து கன்னியாகுமரிக்கு தா பிளான் பண்ணோ சரியா அதுக்கப்புறோ ஆ அங் அங்க வந்து ரொம்ப அதிகமா வெயில் இருக் கால வக்க முடியல அன்ட மணல்ல அனால நாங்க போக வேனா இங்கிருந்து குளிர்ச்சியான எடத்துக்கு போலாம்னு சொல்லிதா கொடைகானல் பிளான் பண்ணோ செரியா அங்க போன பிறகு பேசாம நாலு நாள் ஷிஃப்ட்டு கொடைக்கானவே முட்ச்சிடலான்னு நென்ச்சிடோ போனும்ப்பா ஆனா வரறதுக்கு மனசே இல்லை என எங்களுக்கு
ஆமா அங்க நல்லா இருக்கு சில்ல்லுன்னு இங்க வெயில் இங்க நம்மள வாட்டி வதைக்குது இங்க வெயில்
ஆமா அந்த ஒரு அந்த ஊர்ல வந்து ஏசி கூட இல்ல பிரிட்ஜ் கூட இல்ல ஃபேனே இல்லப்பா
ஆமா ஆமா ஃபேன் இலுக்காது பிரிட்ஜ் இருக்காது நம்மளுக்கு அங்க போனா சூடா எதாவ்து சாப்புண்ணு அப்டிதா தோணு ஒரு ஜில்லுனு எதுவுமே குடிக்க தோணாது சூடா ஒரு டீ குடிச்சோமா சூடா ஒரு காபி குட்ச்சோமா அந்த மாரி
லெமன் ஜூஸ் புடிச்சே தெரியுமா
பரவாயில்லைங்களே நீங்க அங்க போய் லெமன் ஜூஸ் குடிச்சீஙக நாங்களா போனா டீ காஃபி தா சூடா அது குடிக்கனு அந்த குளிர்ல
சொ அதா சொ இல்லல்ல இங்க டி மாஸ்டர் கிட்ட ந்து ஹஸ்பண்ட் கிட்ட குடுத்து ஹஸ்பண்ட் நம்மகிட்ட குடுசோனே அது ஆறிரு
ஆ அது என்னவோ உண்மதா அது கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேர்த்துல அது ஆறிப்போயிடு எவ்ளோ டீ குட்ச்சேனா அது சூடா குட்ச்சனா அது ஆறிதா இருக்கு தண்ணி கூட நம்ம குளிக்கிறோல தண்ணி அது ஹீட்டல இருந்து அவ்ளோ சூடா வரு ஆனா நம்ம குளிக்கும் போது அது வந்து அந்த ஆரி போனமார் தா தெரியு
ஆமா ஆமா அ ஆ ஆனா ஒரு ஒரு ரூம் எல்லா செம்மையா இருக்குல்ல அப்டியே படுத்துல
வாடக வந்து அவ்ளோகோ கே க்கறாங்கல்ல அதுக்குதா அவுங்க நல்லா கட்டி வெச்சுட்டு அவுங்க வாடக நல்லா இது பண்றாங்க நம்மளு அங்க அந்த மாரி ஒரு பில்டிங் அவுங்க கட் கட்டி வெச்சு வாடக விட்டு நல்லா இருந்திருக்கு போல நம்மளுக்கு எதாவது ஒரு வருமானமாவது வந்திருக்கு போல
க்கிற ஆளுங்கெல்லா எப்டிதா கீழிந்து மேல வராங்கோ மேலிருந்து கீழ போறாங்கன்னு தெரில இல்ல
ஆமாமா அது என்னவோ அவுங்களுக்கு பழக்கோ கோ நம்மளுக்கு எப்டி இங்க எல்லா எடமு தெரியுதோ அதே மாரி அவுங்களுக்கு வந்து அங்க பழக்கமாயிருக்கு அவுங்களுக்கு வந்து இங்க வந்தா தெரியாதில்ல இங்க எப்புடி இருக்கு என்ன எங்க இருக்குக் சொல்ட்டு அவுங்களுக்கு தெரிஞ்சிர்க்கோ எந்த கட எங்க இருக்கோ எந்த கட எப்போ இருக் கு எந்த வழியா போனா எப்டி வர்ணு அதெல்லா அவுள்க்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவுங்க அங்கே இர்ந்து இர்ந்து பழக்கப்பட்டவங்கல்ல
ஆம்மா ஆம்மா இல்லப்பா மேல இர்ந்து கீழ வர்றதுக்கே எப்டியா எப்பா செம்ம த்ரில்லிங்கா இருக்கோல்ல
அம்மா இந்த நாங்க போம்போது அந்த பஸ்ல பேரு பாத்தீங்களா அந்த மல மேல
ஆம்மாம்
அ ஏறும்போது எ பேக் எல்லா மேல இந்ததெல்லா பஸ் உள்ளதா எல்லா கீழ விழுது எ நா என்னவோ வந்து வாமிட் ஆரம்பிச் சுது எனக்கு அந்த டிராவ இந்தீங்களா
அப்டியா சேம் சேம் எனக்கோ ட்ரெயின் பஸ்ஸே ஆகாது சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு பஸ் சானு போனாலே எனக்கு அப்டே கொமட்டு
ஆமா சேம்தா எனக்கு அப்டிதா கொஞ்ச இங்க கொஞ்ச தூரன்னா பரவால போயிடுவே
இல்ல எங்க வீட்டுக்காரு இல்ல எங்க வீட்டுக்காருல்ல என்ன ஒனக்கு பஸ்ஸு நல்லா தானே இருக்கு நல்ல வசதியா ஒ உக்கார நல்லா கால் நீட்டிட்டு நல்லா தூங்குறே உனக்கு ஏ வாமிட் வருது அதா நா சொன்னே எனக் கு இருக்கிற ப்ராப்ள ஒண்ணு உங்களுக்கு வந்துனுச்சு வைங்க தாங்கவே மாட்டீங்க அவ்ளோ இருக்கு அந்த கொமட்டல் கூட ப பரவால ஆனா கீழ இந்து ஒரு மேல ஒன்னு வரும் பாருங்க அய் அய்யோ அவ்ளோ பை த்து அப்டியே கிழிச்சிட்டு வர மாரி இருக்கோ
க்குற ஈ சி ஆருக்கு போனா கூடல்ல ட்ரா பஸ்ல அது கூட எனக்கு ஆவாது அந்த பெட் ட்ரோல் ஸ்மெல்லா ஒரு மாரி வருல்ல அந்த ஸ்ட்ராஃபிக்ல நிக்கும் போது அந்த ஸ்மெல் எடுத்தாலே எனக்கு வாமிட் ஆரம்பிச்சிரு தலவலி வந்துரு எல்லா வந்துரு அது எதுக்குல்லா வெளிய போறோமோ வீட்லயே இருந்தற்ல்லா சொல்லி வரோ எனக்கு
ஆமா எனக்கும்பா எனக்கு அப்பிடியே நா எங்கயாச்சு பஸ்ல போனாலே ல நா வரவே இல்ல ய அது எவ்ளோ பெரிய டூர் இந்த டூர்ருக்கே நா வரமாட்டே தா சொன்ன ஆனா என்ன பண்றது கம்பல் பண்ணி ஏ வீ ட்ல அப்டி இருக்கு இப்டி இருக்குன்னு சொல்லி ஆச காம்ச்சி மோசோ பண்ணிட்டு எனக்கு வீட் ல வந்து ஒரு பேஷண்டா வந்து இட்னு வந்துட்டாங்க
போய்ட்டு வந்தா அப்டிதா எங்கயாவது டூர் போயிட்டு வந்தா வச்சுகோங்களே நம்ம பேஷண்ட் தா ஆய்டுவோ அதுவு இல்லாம அந்த அலுக்கு துணி இருக்குத அதெல்லா எடுத்து வந்து வீட்டுக் தோய்க்கற வரைக்கு நம்ளுக்கு இது ஆயிடாது அது எல்லா துணி தோய்க்கறோ வீடு வந்து கிளீன் பண்ணு எல்லாம் பண்ணனு அது ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நம பண்ண முடியு
ஆமா நாங்க போகும்போது சின்ன கேஸ் தெரியு அது வாய்ங்ட்டு போயிட்டோ சமையலுக்கு என்னென்ன தேவயோ அது கூட வாங்கிட் போயிட்டோ சோ அங்க வந்து நம்ம சமைச்சிதா சாப்பிட்டோ ஆனா அவ்வளோ ஆனா ரொம்ப அதிகமா இருக்கு ப வெல ஒரு இட்லி யோ நம்ப நம்ம நம்ப ஊர்ல ஒரு இட்லி எவ்ளோ இருக்கு
இல்ல இப்ப வந்து நம்ம ஊர்லயு வெல ஏத்தி ட்டாங்க ஏன்னா இந்த கேஸ் பிரச்சனைனால கேஸ் கட்டுப்பாடுனாலதா ஆ கேஸ் தட்டுப்பாடுனால இங்க இப்போ ஒரு இட்லி பதினஞ்சுரூபா பத்துருவா பன்னெண்டுரூவா அந்த மாரி ஆயிடுச்சு இப்போ எல்ல எடத்துலயு வெல அதிகந்தா இனிமே நம்ம ஓட்டல்ல வாங்கி சாப்ட முடியாத நெலம வந்துரும் போல நம சாப்புறதே எப்பயாதா சாப்டுவோ அது அது கூட இப்ப ஆவாது போல வெல அதிகமா இருக்கறதுனால
ஆமா ரொம்ப வெல அதிகமா இருக்கு ம் ம் என்ன பண்றதுன்னே தெரியிலப்பா ரொம்ப வெலவாசில்லா ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போவே இப்டி இருக்குன்னா போகபோக நம் பசங்களுக்கு என்ன ஆகுமோன்னு அது வேற ஒரு பாட்டுலு பத்து ரூபா இல்ல வட நூரூபான்னு விக்கு போல
ஆமா அவுங்களு அதுக்கேத்த மாரி சம்பாதிச்சதா அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியு ஏனா வெலவாசி அதிகுமா இருக்கறனால அவங்களு அ அந்த அளவுக்கு படிச்சு நல்லா சம்பாதிக்குணு இப்பதா அந்த வருமானோ அவ்ளோ இருந்தா தா நம்ம கட்டுப்படுத்த முடியு எல்லாமே
ஆமா ஆமா ஆமா கரட்டா சொன்னீங்க செரிங்க தோழி உங்க நேரம் முடிந்து விட்டது இவ்வளோ நேர உங்க கூட பேச எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம் மீண்டும் பேசலாம் ம் வணக்கம் தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம்